ஹலோ காலு வருதுங்ளா
ஆஹ் இரு கேக்குதா
ஆ கேக்குதுங்க
உம் உம் இந்தா இனிமேல் தா நீங்க ச இனிமேல் தானா உம் சேர் சேர் இங்க ஏன் எங்களுக்கு வந்து மதுர மதுரைல வந்து பாத்திங்னே எப்ப பாத்தாலு வந்து சரியான வெயிலுதே வெயிலு பயங்கர வெயிலா இருக்கு இங்கலா உஹம் அதுக்கப்பறொ பாத்திக்னா சாப்பாடு பாத்திங்னா சாப்பாட்லா வந் மதுரைல வந்து கொறையே இருக்காது
ஆமா நா நெறையா கேள்விப்பட்டிருக்கே மதுரைல வந்து ஜூஸ் மொத கொண்டு சொடுன் நெறையா ஃபிளேவர்ல நெறையார்
ஆமா ஆமா ஆமா அந்த உம் விளக்கு தூண்லா ஏரியா சொல்வாங்க அங்கலா போனா ஜிகர்தண்டா
அஹ் ஜிகிர்தண்டா நாங்க சமீபத்துல போன மாசொ வந்துருந்தோ நாங்க மதுரைக்கு ஏவு இந்த ஆரிய ஒருக் க்கு கொஞ்சொ எக்குற்து விஷயமா வந்துருந்தோ
சேர் சேரி ஆஹ் உம்
பு ஜிகிருதண்டா ஒரு கடைல கேட்டோ இல் இல்லன்டாங்க ஏஸ் ஏன் இங்கதான் ஃபேமஸ் இல்ல ஏன் ஏ நாங்களும் ரெண்டு மூணு கடை கேட்டு வன் டோ அப்டின் சொல்லி சொன்ன இல்லமா அ லா கொஞ்சொ உள்ள போகணூ
ஓ அப்டியா ஆமா சிட்டிக்குள்ள வேற மாரி அந்த ஒரு கட சின்ன கெடையாவே இருக்கு ஆனா அவ்வளொ கூட்டோ அவ்ளோ டேஸ்ட்டா அதெல்லா குடிச்சம்னா அவ்வொளதே அ அப்டியே என்னடா அப்டின்ற மாரி இரு
அந்த காலேஜ் ஃபேமஸ் காலேஜ் யாகவா காலேஜ் ஜ எதோ ஒரு காலேஜ் ஆ அதுக்கு ஆப்போசிட் இல்லதா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல நாங்க எங்க போயிட்டு எங்க வாங்கணுனு தெரியல அங்க இருந்த கடையில மட்டு ரோடு க்ரராஸ் பண்ணி நாங்க கேட்டோ இது இல்லமா அப்படின்ட்டாங்க மத்தபடி எல்லா இருக்குது ஜிகிர்தண்டா மட்டு இல்லன்ட்டாங்க நாங்க குடிக்கணுட்டே வந்தோ நாங்க ஆனா அது மட்டு இல்ல
எ செரி செரி செரி செரி ஆமா அது வந்து அவ்வளவு உம் வாங்க வாங்க கண்டிப்பா
த்த முடியு அதனால நாங்க வந்துட்டு நா எங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லா வந்துட்டு பாத்தா
ஓ இ ய மத்த கடையில ஜிகர்தண்டாக்குனு ஒரு கட இருக்கு அந்த கடையெல்லாம் போய் குடிச்சீங்கனா அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு ஆமா அந்த ஆடை எல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஏரியால அப்படி போம்போதே அந்த ஸ்மெல்லு அப்படியே ஸ்மெல்லு நம்மளயே அப்படியே இழுக்கு
சொல்லும்போதே எச்சு ஊறுது எனக்கு இந்த பாலாடை இந்த மாரி இதெல்லா எனக்கு ரொம்போ புடிக்கூ பால் விஷயத்துல எந்த ஒரு இது
அப்படி இருக்கு அது ஜிகர்தண்டா டிஃபரண்டு ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம்ல்லா ஐஸ் கிரீம் ஜிகர்தண்டா ஒண்ணு இருக்கு
ஏங்க ஏங்க அப்படி வேறுப்பு ஏத்துறீங்க ஐயோ எனக்கு வெண்ணிலாவே எனக்கு ரொம்போ எனக்கு புடிச்சது எது ஆனா அப்படிதா இருக்கு வெண்ணிலா மாரி தா இருக்கு இல்லங்க
ஆஹ் ஆமாமாமாமா உம் அது அது து அது எப்படி அந்த கட எப்படி இருக்குனா லொகேஷன் பாத்தீங்கனா வெச்சுக்கங்களேன் ஒரு சிக்னல் நாலு பக்கோட சிக்னலு நடுவுல அந்த கட இருக்கு அப்பட சிக்னல்ல நிக்கிறவன் எல்லா பாவோல்ல நாங்கெல்லா உம் சிக்னல்ல நிக் இல்ல எல்லாத்துக்கு அந்த அந்த மில்கோட ஸ்மெல்லு அந்த ஆ ஆமா ஜிகர்தண்டாவோட ஸ்மெல் லா அப்படி இருக்கு சேரி வாங்க அப்படினு சொல்லிட்டு அப்படியே போய் குடிக்கிறது அந்
எல்லா ஃபிரண்ட்ஸுங்கூட நல்லா ஜாலியா ஜிகர்தண்டா சாப் பிடறீங்க
ஆமா அதெல்லா பயங்கரமா சுத்துவோ அது மதுரில இருந்தா பொரட்டாக்குன்னு சொல்லி தேடி தேடி போவோ பொரட்டா எல்லா எந்த கடைக்கு போனாலு மூணு குருமா அப்படி இருக்கு நாலு குருமான் மதுரைய பொறுத்தளவு எந்த கடையிலுமே வந்து ஒரு குருமாவோட ஒரு கொழம்போட நிப்பாட்ட மாட்டாங்களா அவ சாப்படுறதுக்கு அப்படி இருக்கும் உம் அது நமக்கா வந்து அந்த ஸ்பைசியஸா சாப்பிடு ஆமா ஆமா அந்த ஸ்பைசியஸா சாப்பிடாதா நமக்குல்லா புடிக்கு ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க
உம் உம்ம் அதனால வந்து அப்டி இப்டின்னு சொல்லி ஊர் சுத்துறது அங்க அங்க அப்படிப்டின்னு
சூப்பர் சூப்பர் வண்டியில போகும்போது ஜாக்கிரதையா போங்க பத்திரமா சேஃபா இருங்க நல்லதே சாப்பிடுங்க அதனால கலரா இந்த கலரான இது ஃபுட்டல்லா அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அதுலாம் நறைய
இப்பதா வந்து ஏததோ வந்துச்சு சோடா மஜ்
ஆமா நா சோடாலா எனக்குல்லா என்னன்னே தெரியாது நாலா வாங்கினதே கெடையாது எல்லா இட்லி மாவுள கூட போடுங்கன்னு சொன் சொல்லுவாங்க ஆனா நா அதெல்லா சேக்க மாட்டே நா வா வாங்கவு மாட்டே அந்த மாதி இந்த சிக்கன்னு மட்டன்னு இந்த பாக்கெட்ல வர மசாலா ல்லா கெடையாது நா வீட்ல இருக்கிறதையே அரச்சி பவுடராக்கி நானாவே போட்டுக்கிறது நா அந்த மாரி பாக்கெட்லா ஆமா நானே வா எடுத்து ட்ராலியில போட்டாலு எங்க வீட்டுக்காரர் க்ஷ பில் போடும்போது இத எடுத்து எட்ட வச்சுருங்கன்னு சொல்லிடுவாரு
அஹ் பரவாலையே அந்த அளவுக்கா
கண்டிப்பா கண்டிப்பா நா வந்து இது நா இது வந்து இது உங்களுட்ட சொல்லணு இப்டில்லா பேசணுன்றதுக்காகல்ல எங்க வீட்டு
சேரி சே ஓ சேரி சே அதனால இப்பெல்லா சொல்லும் போது சேரி இனிமேல் நம்மளு அப்டி இருந்துக்கணு அப்டின்னு சொல்லி எங்ளுக்லா தோணும்ல
நைஸ் சால்ட் கூட நா வாங்க மாட்டே நா கல் உப்பவே மிக்சில அடிச்சி வச்சுப்பே என்ன அதா சொல்றனே எந்த அளவுக்கு என்னென்ன முடியுமோ அதது பாத்துக்கறது எதியு அத் அதிகமா பாக்கெட்ல வாங்கறது
அ ஆஆ சேர் சேரி சேரி இப்ப மசலால்லா அரிக்என்னா எங்க ரைஸ் மில் பேய் அரச்சிருங்களா
ஆ அங்க போய் அரச்சுப்பே மிக்சிலே எனக்கு அர்ஜெண்டா எனக்கு தேவ அப்டின்னா கூட மிக்சில கூட அடிச்சுஉட்டு
ஓ ஒ சேரி சேரி ஓக்கே ஓகே
பொருளா போட்டாக்க அத சாப்புட்ணுன் யாருக்கு ஆச இருக்கா செல பேருக்கு புடிக்கு ம் செல பேருக்கு புடிக்காது அதனால நா என்ன செய்வே அந்த கிராம்பு பட்ட இந்த மாரி இதெல்லா நம் பவுட்ராக்கி போட்டுவிட் ட்ருவ நேத்தெல்லாம் அப்புடித்தான் பண்ணே நான் பிரியாணி பவுட்ரவே இது பண்ணி ஏ அது போட் ட அது எ அது என்னன்னு தெரியாதயே அதுங்க எல்லா சாப்ட்டுட்றா
சாப்ட்ரு வாங் ஆமா ஆமா இதே கிராம்பு அந்த ஏலக்காலா இப்டி பாத்தோன்னே ஐயோ இத சாப்டணுமா அதெல்லா கசக்கு அப்புடின் சொல்ட்டு சொண்ணிருவாங்க ஆமா ஆமா ஆமா ஆமா
அப்புடிதா எல்லாத்தையு பொடி பண்ணி குடுத்த அ தட் ட்ல எந்த ஒரு பீஸுமே இல்ல அ பீஸுன்ற எந்த ஒரு பொருளு இல்ல வேஸ்டே இல்ல இல்ல
அ அ அ ஆனா வந்து அதெல்லா வந்து டேஸ்டா இருக்குமா இப்ப பிரியாணிக்கு அப்புடி போறேன்னா டேஸ்டு வருமா
அ வருமே ம் எங்க வீட்ல புடிச்சிருக்கு எங்க வீட்ல புடிச்சிருக்கு ஓ ஓ உங்களுக்கு எப்புடி என்னன் தெரியில எங்க வீட்ல எல்லா சாப்டாங்க
இங்க சீரசம்பாவா இந்தப்
ஆ அ பாஸ்மதி தா சீரக சம்பா வாங்கிட்டு வரேன் ஸ் சொன்னாரு அது ஊறதுக்கு கொஞ்ச லேட் டாகு பாஸ்மதி ஏனா லேட்டாயிடுச்சு நேத்து வாங்கிட்டு வர்றது க்கே அதனால இ இன்னைக்கு ஒரு நாள் பாஸ்மதி வாங்க்கிங்க அப்டின்ன
ஓ ஓ ஓ சேர் செரி செரி ஏ பாஸ்மதிலயே பிரியாணி பிடி க்காதா
ஆ புடிக்கு புடிக்கு இருந்தாலு ஜீரக சம்பானம் போது அது ஒரு அதிலயு நல்லாருக்கு இப்போ அதுலயு பிரியாணி செஞ்ச அதுலயு நல்லா
ஆமா சீரக சம்பலையு பிரியாணி அது தள் ட்சா அந்த தயிர் வெங்காயோ
ஆமா ஆமா ரைத்தா எல்லா நல்லா இருக்கு ஏ பைய அது இல்லாத சாப் படியே மாட்டா ஆ அவனுக்கு ஆனியன்னு ரைத் தா இருந்துற்ணு அது இருந்தாதா அவ சாப்
பரவாயில்ல என்னைய மாரிதா நானு ஆனியன் இல்லனா பிரியாணி ஆனியன் இல்லாத பிரியாணி
ஆ ஆ, அப்டிதா எனக்கு அப்படிதா தோணு மத்தபடி நீ கறி ம கறிலா வைக்கலனா கூட நா கோ கோச்சிக்க மாட்
ஆ, அ அ கல்யாண வீட்டுக்குல்லா போனா எல்லாரு பிரெட் ட் அல்வாதா ரெண்டுதடவ கேட்பாங்கே நான்லா ஆனியன்தா கேப் பே எனக்கு ரெண்டு தடவ ஆனியன் வைங்க கொஞ்சோ எக்ஸ்ட்ரா வைங்க வெங்காய வைங்க அப்டின்ட்டு, ம் அது ஒரு டேஸ்ட்டு வெங்காய ஒரு சில பேத்துக்கு அது ஒரு
கண்டிப்பா கண்டிப்பா, நா சாப்பாட்லேயே சும்மா தயிர் சாதோ அந்த மாரிலா இருக்கும்போது ஆனியனே கடிச்சு சாப்பிடுவ அது வந்து ஒடம்புக்கு கொஞ்சோ நல்லது தான்றாங்க அது வந்து பிரெட் ம ஆமா ரெத்தத்த வந்து அது சுத் தம் பண்ணு அதனால அத அத சாப்பிடு நா சாப்பிடுவ நா சாப்பிட பாத்துட்டு எங்க பசங்களு சாப்டுவாங்க
ஆ நம்மல்லா அப்பல்லா அப்டித்தான அந்த கஞ்சிக்கு வந்து வெ வெங்காயோ பச்ச மொளகா அ அந்த மாரி வத்தல்
அ இப்போமே இப்பவுமே நாங்க அ கூழ்லல்லா பசங்க சாப்டாதுன்றதுனால நா கூழ்ல சேக்க மாட்ட தனியா இது பண்ணி வச்சிருவ அந்த கூழ்லியு ஓ எங்ளுக்கு போட்டு நாங்க சாப்டுவோ பசங்களுக் தனியா வெச்சுட்டு
ஆ பரவால் லயே ம் ஆமா இப்பல்லா அந்த ஆனியன் அ இது வத்தல்லா பத் ப்ப ஸ்கூல் கடைக்கு போய் தி இருபத்தஞ்சுருவா குடிச்சு குடிச்சாதே அந்த இ வத்தெல்லா கெடைக்குது வ த்தலு அ பளோ அந்த ப பச்ச மொளக் அ ஆனா அதலா பாக்குற அவ்ளோ நல் ஒஅத்லா சாப்புட்றதுக்கு அந்த கூலுக்கு வச்சு குடிக்க போமோது
சூப்பரா இருக்கு மோர் மிளகாய் அதெல்லா அதெல்லாம் இல்லாத எனக்கு கூழ் கூழ் குடிக்கையே எனக்கு புடிக்காது போ ப கூட அம்மா வீட்லேந்து போட சொல்லி எடுத்துட்டு வந்த அது எனக் வேணுமா அப்புடின்னு அப்புற நாரு எல்ம்ச்சங்கா மாத்ரியே நார் காணு ஒன்னு கேள்விப்பட்டருப்பீங்ள நல்லா பேரு ஆ அது அது எங்கு வீட ஆ எங வீட்ல அது இருந்துட்டே இருக்கு அதுல்லா நாங்க இங்க இங்க வந்துட்டுலா வெளியிலுல்லா ஊர்க்கா பாட்டுல்லா நா வாங்கவே மாட்ட
ஒ ஒ சேரி சே
வான்றதே கெடையாது வீட்லென்ன எடுத்துரு வருதோ வடவு கொட அம்மா அந்த கீரைக்கிலா அந்த உருண்டையா கடுகு மாரிலா
ஆமாமா ம்
தெரியுமான்ம தெர்ல அதெல்லா அம்மாவே செஞ்சு அனுப்ச்சுட்ரு என்னல்லா எனக் பேக் பண்ணுமோ எல்லா த்தயு அம்மா எனக் முடிஞ்சளவுக்கு செஞ்சு குடுத்து அனுப்ச்சுட்ரு ஆ கண்டிப்பா தூக்க முடியலன்தா வருவே அ அம்மாவு மூட்டை கட்டுறதுல ஃபஸ்ட்டுன் இருப்பாங்க தூக்க முடியாததா தூக்கிட்டு வருவ கார் சப்போஸ் கார் இரு ந்தா எல்லா த்தமே எடுத்து போட்டு வந்துருவோ
ம் கார்ல அதனால சேரி கொஞ்சத்த விட்டு வெச்சுட்டு போறே அப்டி
ஆமாமா அவுங்களு உனக்கு வேனுனதா எடுத் து வெச்சுக்கமா எனைய எதையு நீ எதிர்பாக்காதண்டுவாங்க எல்லாமே எனக்கு எது எதெல்லா தேவப்படுதோ எல்லாத்தையு எடு
ம் ஆமாமா அங்க இருக் ற
அங்கல்லா போயிட்டு கடையில ஆமா அங்க போயிட்டு கடையில அடைச்சு வெச் ச்சுத வாங்குறே இங்க நா நானாவே இது பண்ணுறே இப்போ எள்ளு போடோ அறுவட பண்ணாங்க எள்ளு எந் அந்த அந்த அந்த ல்லெண்ண குடம் ஆடி வெச்சிருக்கா வர சொல்லுமா அப்புடின்னு சொல்லியிருந்தாங்க
ஓ ஓ ஓ சேரி சே
எண்ணெ தீந்து போச்சுனா கூட தேங்காண்ணெயிலே சமைப்போ நானு அத்
ஆ பரவால்ல
சொல்லுவாங்க ம் இல்லப்பா இது நல்லத்தா சாப்ட்டுங்கன்னு தா சொல் தேங்காண்ணெய்லையே சமைப்ப வீட்லேயு தேங்கா நல்லாட்
ஆ ஆ ஆ பரவால்லையே ம் நா தேங்கா எண்ணெயில சமச்சா அது ஒரு டேஸ்ட்
ஆ அது எனக்கு புடிக்கு அம்மா சின்ன புள்ளையில இந்தே எங்களுக்கு க அந்த மாரி சமச்சு குடுக்குவாங்க
ம் பரவால்ல பரவால்ல இவ்வளவு தூரத்துக்கு எல்லாமே வந்து ப்ராப்பரா எல்லா அது பண்ணி கரக்டா ஃபுட்டு்ல வந்து ப்ராப்பரா இருக்கீங்க
ஏதோ உ மு முடிஞ்ச அளவு எதோ இருக் குறோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ம் செரி நெக்ஸ்ட் காலில பேஸ்லா அ அ நன்றி